வணக்கம் நீ எப்டி க்கிங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்
நார் கே உம் சாப்ட்டே தோழி நீங்க
ஆஹ் சாப்ட்டுட்டே
புள்ளைங்க என்ன தூங்குறாங்களா எந்திரிச்சிட்டாங்களா
இல்ல தூங்க வைக்கறிறதுக்காக ரொம்ப அவஸ்தப்பட்டுட்ருக்கே தூங்கவே மாட்டேங்கிறா ஆமா
நீங்க பேசிட்டு இருக்கத அவங்க கையில குடுத்தீங்கன்னா நல்லா தூங்கிடுவா பாத்துட்டே உம் உம்
து
ஆஹ்
அதெல்லா குடுக்குறதே இல்ல போன் எல்லா குடுக்க தோழி
நல்ல பழக்கோ
ஆமா ஏனா அது ரொம்பவே கெட்டது எங்க போனாலு அது கேட்டுட்டே இரு பாங்க கண்ணுக்கு நல்லது கெடயாது அது ரொம்போ அடெக்ஷன் ஆய்ரும் குழந்தைங்கள்க்கு
கழுத்து பின்னு கழ்த்திர்க்கு பாத்தீங்ளா அந்த நரம்பு இழுத்துக்குது நெறைய பிள்ளைங்கிளுக்கு
ஆமா நா அது குடுக்கறதே இல்ல இங்க தங்கச்சி பஸ் கள்ஹா இருக்கட்டு அக்கா பையே இருக்கட்டு யாருக்குமே குடு க்குறதே இல்ல ஃபோனு வேணுனா கொஞ்ச நேரோ பா க்குறீங்குளா டிவில போட்றேன் பாத் த்துகோங்க
நி அதா அதா அதா
இப்பவுளதா ஃபோனெல்லா குடுக்குறுதில்ல
நல்ல பழக்கோ குழந்தைங்குளுக்குலா குடுக்காம வளக்குறதானே நல்ல பழக்கோ
ஆமா கரேட்டா சொன்னீங்க ஏனா இந்த மாதி வளக் கிறுது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு என்ன இப்போ எங்க போனாலு குட் குட்டி குட்டி பசங்க கைல ஃபோன் குடுத்து உக்கார வச்சுர்றாங்ளா
சாப்புறதுக்கு சாப்றதுக்கு உம் கத பேசுறாங்கனா அந்த போன குடுத்துட்டு நீ பாத்துகிட்ருக்ட்டு கத பேசிட்ருகாங்க
ஆமா அதேதா கரெக்டா சொன்னீங்க இப்போ நா ஒரு ஆஹ் அஹ் ஹாஸ் பிட்டல்க்கு போயிருந்த அங்க பாத்தீங்கன்னா குட்டி கொழந்த என்னோட பாப்பாவாவோட குட்டி கொழந்த அதூ எஃப்ஸ் சமாளிக்க முடியாம அது ஃபோன் குடுத்தா அமை தியா உக்காந்துரு அப்டின்ட்டு ஃபோன் போட்டு அதுவு ரீல்ஸு அது என்ன கொழந்தைக்கு ஒன் ற வய்ஸ்தா இருக்கு அந்த கொழ்ந்தைக்கு அந்த ரீல்ஸ் வரும்ல இந்த ட்ரோல்ஸ் பண்ணி பாத்துட்டே இருப்பாங்களே அது போட்டு குடுத்துட்டாங்க அது ஒன்னு ஒன்னா தள்ளி தள்ளி பாக்குது
பாருங்க
பாத்துட்டு நா சொன்னே இந்த மாரி எல்லா குடுக்காதீங்க பசங்க கிட்ட அதுல என்னென்ன மோ வருது இப்பல்லா
உஹம்
பா இப்போ ஏதாவது பசங்க பொம்ம பாக் றாங்கன்னா கூட சேரி ஓகேன்னு விட்டுல்லா நானே சொல்லிட்டே எனக்கு மனசு சே ஆறுல என்னடா இந்த மாரி ரீல்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க ஒன்றரை வயசு பாப்பாக்குன்னு நா இத கூப்டு நா சொல்றே எதுக்கு பாப்பா கையில இந்த மாரி ரீல்ஸ் எல்லா போட்டு தரீங்க சேரி ஏதோ பா அமைதியா இருக்கனும்னு தரீங்கன்னா ஏதாவது பொம்மையாவது போட்டு குடுக்கணு நீங்க இந்த மாரி ரீல்ஸ் போட்டு குடுத்தீங்கன்னா அதுல என்னென்னவோ வருது து இப்போ திடீர்னு ஆக் ஆக்சிடெண்ட் ஆகறது வர்து திடீர்னு ஒரு ஆம்பல ஒரு ஒரு பாய் ஒரு கேர்ளு அந்த இந்த வீடியோல என்னென்னமோ பண்றாங்க அந்த மாரி எல்லா வந்துருது இப்ப பசங்க அதெல்லாம் பா பாக்கும் போது அவுங்களுக்கு அது மேல என்ன அவுங்களுக்கு இது ஆகும் சொ
ஆமா ஆமா இப்பயே தவறான எண்ணங்கள் எல்லாமே வந்துரும் உம்
போய் பாசமா வேற பய பாப்பாவ கட் கட்டி பிடிக்கும் முத்த குடுக்கும் அந்த மாரி அப்டியே மாரிட்டே
ஆமா ஆமா இந்தா இப்ப பாருங்க கொழந்தைங்கள கடத்திட்டு போனானுங்க எல்லாமே செய்றாங்க எல்லாமே இந்த ஃபோன்ல வந்ததுனால தானே
ஆமா என்னன்னவோ இப்ப ரொம்ப இதுவா இருக்கு அதனாலயே இப்ப பசங்களுக் கு ஃபுட் தராதீங்க இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் லோ இந்த யூட்யூப் எதுல பாத்தாலு எல்லாத்லயுமே நல்லாருக் வே இல்ல இப்போல்லா
ஆமாம்மாம்மா
அதெல்லாம் பசங்க கைல குடுக்கற்து அது நல்லது கெடையாது
ஆமா அதாது அதாவ்து ஸ்கூல்ல வந்து ஒரு ஹோம் ஒர்க் குடுக்குறதுக்கு டீச்சர் எதாவ்து பிள்ளைங்க வர்லனா சொல்றதுக்கு இதுக் கெல்லா வந்து ஃபோன் தேவ இந்த பிள்ளைங்களுக்கு உம் உம் இந்த மாரி வெளாண்றதுக்கு போறதுக்கு வர்றதுக்குலா குடுக்க கூடாது
ஆஹ் கரெக்டா சொன்னீங்க அதுவு இந்த லாக் டவுன்ல தா ஸ்டார்ட் ஆச்சு
நம்ம ஆன்லைன் கிளாஸுன் சொல்லி பட்
அப்டி வச்சு அது ஆன்லைன்ல ஆன்லைன் க்ளாஸ் ஆன்லைன் க்ளாஸ் அப்டின்னு பசங்க கைல ஃபோன் குடுத்து காம்ச்சு அது என்னாயிருச்சு இப்ப பசங்க சும்மாவே கேட்டுட்டே இருக்கிறாங்க ரொம்ப கஷ்ட ஆமா டிஜிட்டல் இண்டியா டிஜி ட்டல் இண்டியான்னு பசங்களோட அப்டியே அந்த அறிவெல்லா பாத்தீங்கனா அந்த ஃபோன்க்குள்ளயே இருக்கு
ஆமா ஃபுல்லா அப்டிதா ஆயிப்போச்சு
ஆமா ரொம்ப கஷ்ட அது இப்ப தெரியாது
நம்மள ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒருத்தவ்ங்க கூப்புட்றதுக்கோ ஒரு பணத்த அனுப்புறதுக்கோ ஒரு பொருள வாங்குறதுக்கோ இந்த ஃபோன யூஸ் பண்றோ ஆனா வந்து மத்தவ்ங்க பேரண்டெல்லா என்ன பண்றாங்க ஃபோன்லேயே பிள்ளைங்களுக்கு எல்லாத்தைமே வச்சு குடுத்துட்டு அதையே பாத்துக்கிட்டு இரு அப்டின்றாங்க நீங்க ஒன்ர வயசு கொழந்தங்றீங்க மூணு மாசத்து பிள்ளைக் கி ஒன்னு இல்ல எங்க அக்கா வீட் ல தாளாட்டையே அ அதுலதா ஓடு
பாருங்க அது என்னா இருக்கு வாயில் என்ன இப்போ வெச்சிருக்காங்க தெரில எனக்கு இப்போ நா எல்லா இப்போ பாப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஒ ஓதிட்டே இருப்ப எதாவது ஒரு பாடிட்டே இருப் ப அது பாட்டுக்கு கேட்டுட்டே ஆ இரவு டைம்ல தூங்கிரு ஆனா இந்த ஃபோனு போட்டுட்டன் நெனச் கோங்களே நா எங்கயாவது போட்டு ட்டு எங்காவது மேல வெச்சா கூட அது குடுங்க அதுல என்ன ஓடுதுன் நா பாக்கணு அப்டின்னு கேக்குறா அது கூட நான் இதுல வீடியோ போடறது கெடையாது வெறு ஆடியோதா போடறன்னே அதுவே என்னடா சத் த வருது அது குடுங்க எ கையில குடுங்கன் கேக்குது அதனால நா என்ன பண்ண செரி செரி இந்த மாரி கேக்குறா நம்ம இதுலயும் போடாம நம் ம வாய்லயே பாடலா அப்டின் னு சின்ன வயசிலந்தே அது அதுல போறதே நிப்பாட்டிட்ட நா கய வாயிலயே நா பாட் ட பாட்டு பாடி தூங்க வெச்சிர்றது.
அவுங்கலா என்னா பண்ணுவாங்க இருவத்து நாலு மண் நேரமு மாம அடிச்சாரோ மல்லிகப்பூ தந்தாரோன்ட்டு அந்த பாட்ட ஓடிகிட்டேருக்கு பாத்துகோங்க நம்மலா சொன்னாலு கேக்க மாட்டிங்கிறாங்க இந்த காலத்து பிள்ளைங்களு இந்த
எதோ பாட்டு பா பாட்டு இது வந் இந்த மாரி எல்லா போடாம எதாது ஒரு ரெய்ம்ஸு இந்த மாரியாவுது போட்டு இது பண்ணா உங்களுக்கொரு நாலேஜ் வளரு
ஆமா
இது என்னா பண்றாங்க இ இது பசங்க டான்ஸ் ஆடறாங்க கு குட்டி குட்டி பசங்க டான்ஸ் ஆடறாங்க பாட்டு பாடறாங்க அந்த மாதிரி ஆயிடிச்சு இப்போ
இல்ல இந்த ஒன் டூ த்ரீல்லா சொல்லி தறாங்க பாருங்க அதல்லா கொஞ்ச அத பாத்து தெரிஞ்சு. க்லாம் வீட்டுப். பாடம் மிஸ் அனுப்றாங்க இப்ப லீவு வீட்ல. மிஸ் அனுப்றாங்க அத அதுல. தெரிஞ்சுக்லாம் நம்ம புள்ள போணுச்சா போலயாங்கறது அவுங்க. போன் பண்ணி சொல்லிருவாங்க இல்லனா மெசேஜ் போட்ருவாங்க. என்ன ம். இந்த மாரி இதுக்கு போன் நல்ல உதவியார்க்கும் நம்மளுக்கு பணம் அனுப்பறதோ. ஒரு வீட்ல இருந்து ஷ் முடியில சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்புலாம். அப்பறோ ஒரு துணிமணி எடுக்கறதுக்கு ப்றோ மளிக ஜாமா வாங்க இதுக்கு எல்லாமே உதவியா இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு பெரும்பாலும் குடு கக்குடாது அதுதா
கண்ணுக்கோ நல்லது இல்ல அவுங்க இந்த மூளைக்கு நல்லது கெடையாது அது சொல்லுவாங்க நெறைய பவர் எடுக்க எடுக்க பசங்ளோட அந்த மூள வேல செய்யாது எல்லா அந்த ஃபோன சுத்தியேருக்கு
அதா அத சொல்லுங்க அதுலே அடிட் ஆயி எல்லா கெடக்குதுங்க
என்னா ஆயிருன்னா இப்போ எதாவது ஒரு பொம்ம பாத்தா கூட அந்த பொம்ம பொம்மயே அதுதா அந்த பொம்மையே அப்டின்ட்டு நென்ச்சுக்குது தெரியுமான் நானு பாத்த எங்க ரிலேட் டியூப் ல பொம்ம பாக்குது அதுல பாக் தர ரண்டு பொம்ம இருக் கு ஒண்ணு அதுவா ஒண் ணு அதோடது அண்ணன்னா அது எப்படி பாக்குது அது பண்ற சுட்டி வேலத் தானே எல்லாமே நா தா பண்ற ஆ அதுல இருக்ற அந்த அன் ண்ண என்னோட அண்ண அப்பிடினு பேர் சொல்லுது அது சுத் தியே அந்த மாரி அதோட வாழ்க்க இருந்துச்சுன்னா இப்ப அதுல என்னன்ன பாக்குதோ அது
இல்ல அந்த ட்டுவின்ஸ்மார் இருக்க கொழந்தைக எல்லா பாத் த்தீங்கன்னா ஆ அததா பண்ணிட்டு கெடக்குதுங்க அப்டியே ஒரே மாரி பேசுறது ஒரே மாரி சிரிக்றது ஒரே மாரி ரேய்ம்ஸ் பாட்றது எல்லாமே த்தீங்கன்னா அந்த ட்வின்ஸ் பிள்ளைங்களு அந்த போன வெச்சுக்கிட்டு இப்பீயே டு இது போட்டுக்கிட்டு கெடக்றாங்க
ஐயோ இது இது ம்மோ போய் சொல்றவே போகு இந்த ட்டேத் த்து சரவணா ஸ்டோர் போயிருந் ந்த எங்க வீட்டாண்ட பொருஷ்வாக்கம்ல ஒரு சரவணா ஷ்டோர் போயிருந்தே ஒரு பொண்ணு ஒரு பத் பத்து வயசு பொண்ணுதா இருக்கு ஒன்போது வயசு பத்து வயசுதா இருக்கு அந்த பொண்ணு இந்த போன் எடுத்துட்டு அந்த செருப்பு எல்லா புடுச்சு ட்டு அத புடிச்சுக்குது ரீல்ஸ் போடுது அந்த குட்டி குட்டி பசங்க எல்லா என்ன பண்ராங்க அந்த போன் எடுத்து ரீல்ஸ் போடுறாங்க அப்படியே புடிச்சு யா யார் யார் சுத்தர ங்க எவ்வளோ கிரௌடு இருக்கு நா என்ன பண்றே அப்படின்ட்டு.. வீடியோ புடிச்சு போடுது. அது பாத்து ட்டு ஒரே ஆச்சரியமா? நா வாயில கை வெச் ச் டே
அதானே!
அந்த மாரி இருக்கு
ம் உம் உம்
என்னடா இது பசங்க இப்புடி இருக்
ஒரு சாப்ட ஹோட்டலுக்கு போறோ பாருங்க சாப்பட்றாங்களா அந்த ஐட்டம் எல்லா ஒரு வீ டியோ எடுத்து அத நின்னுகிட்டு இந்த ஹோட்டல்ல இது நல்லாருக்கு அது நல்லாருக்கு இங்கயே சாப்படவாங்க அங்கேயே சின்ன புள்ளைங்க அதுங்க சொல்லிட்ருக்குதுங்க பாருங்க
ஆமா அது ச அது டாய்டாஸ் சொல்ற இது இந்த மாரி எதாவ்து பண்றாங்க பெரியவங்க பண்றாங்ன்னா பரவால்ல இப்ப குட்டி குட்டி பசங்க எல்லா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது என்ன ஆயிருதுனா அவ்ளோ அ து ஃபேமஸ் ஆகுது அப்படியே அவங்ளோட இ து மாறுது அப்டியே இதுல பாடிட்டு இந்த ஃபோன்ல் பண்றது இது அந்த படிப்புலருந்து அவங்க திச மாறுது
அ அதே தா அது தா நெறைய பேரு படிக்கறதே போயிர்ச்சு ஃபோன்ல தா படி இதுங்க ஒக்காந்துகிட்டு உ இதுல ந நோட்ட வச்சு எழுத மாட் டிகுது படிக்க மாட்டிகுதுங்க அதுல வேணா நாங்க பண்றோ பாக்கறோ சொல்லிட்டு ங்கறதுலே பாடுறதுலே பாருங்க ஒரு பிழை இல்லாம எல்லா பிள்ளைங்களு அப்படி தா இருக்குதுக நல்லா இத ஃபோன பாத்து பாத்து பாடி பேசி எந்தன்னைக்கி ஆஹ் ஆஹ் அம் எப்பிடி நடிக்குதுங்க பண்ணுதுங்க ருங்க
ஆமா இப்ப எல்லா மாறிர்ச்சு எல்லாருமே இதுலயே இந்த படத்துலயே இந்த டி வி உள்ளயே போயிர்றாங்க இப்பெல்லா
உம் கண்டிப்பா அப்புடியே நடிக்குதுங்க இப்ப உள்ள புள்ளைங்க
ஆமா அதுக ரொம்ப உஷாரா இருக்குதுங்க
ஆமா படிக்கறாங்களோ இல்லயோ பாக்கறே அப்பிடியே ஒரே மாரியே இருக்குதுங்க அதுங்க பண்ற இதல் பத்தா பெரியவுங்க ஆ டான்ஸ் ஆட்றது பாட்டு பாட்றது இதெல்லா பாருங்க அச்சசல்லா பண்ணிட்ருக்குதுங்க
ந்தா பசங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி நம்ம கைலதாருக் கு இவங்ளே எடுத்து சொல்லி ஃபோன் பாக்காதீங்க நம்ளுக்கு கண்ணுக்கூ இது கெடயாது நம்ம மூளைக்கூ அது கெட்டது அப்டின் நம்ம பேரண்ட்ஸ் தா சொல்லி புரிய வச் சு பசங்களுக்கு இந்த நோட் புக் கு குடுத்து அது படிங்க இல்லே நோட்லயே பா
ஏ என்ன அந்த ஸ்லேட்டு வந்துச்சு பாருங்க இப்ப அந்த ஸ்லேட்ல்லா இருக்கா ஆ நம்ம காலத்துலனா சிலே ஸ்லேட்டுல எழுதுவோ ப அதெல்லா கெடயாது எல்லாத்தையு ஃபோன்ல பாத்துக்கோங்கன்றாங்க வீட்டு பாடம்ல்லா போ எங்க வீட்டுப் படோ எழுதி குடுக்க